அலோ
நா சொல்லுங்க மேடம்
நல்லா இருக்கீங்களா மேடம்
நல்லா இருக்கோ மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக் செரி மேடம் அப்பறம் மேடம் சம்மர் வெகேஷன்ல எப்டி போச்சீங்க எங்க போனீங்க
சம்மர் வெகேஷன்லாம் நல்லா போச்சுங்க மேடம் நாங்க வந்து ஹம் ஒன்னும் வந்து ஃஸ்ட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது வந்து வேளாங்கண்ணி போனோ அப்பறோ வந்து சமர் கொஞ்சோ ரொம்ப வேயில் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டி தாங்க மேடம் போனு
வேளாங்கன்னி எப்டி இருந்துச்சிங்க நல்லா வெயிலா இருந்திருக்குமே
ஆமான சமர் சாட்டார முன்னாடியே போயிட்டு கொழந்தைகளுக்குல்லா வந்து அப்பே ஆமா லீவு விட்டுட்டாங்க அப்பங்களா என்னங்க வ கொஞ்சோ ஸடார்ட் ஆன டைம் ரொம்பவே அதிகமா இரு சேரிங்க மேடம் நம்மா இருக்க ஏரியா மே அங்கேயுமே போறக்கு கொஞ்சம் வேயலை அதிகம தான்
அப்படியாங்க மேடம் சரிங்க மேடம்
கொஞ்சம் இது பண்ண முடியல தாங்க ஆனாலும் இப்படியே மேனேஜ் பண்ணி இருந்து மூணு நாள்ு தென் அந்த ரொம்ப ஹீட் இருந்தது ரீசன் வந்து மழை வர்ரதுனால அவங்க அங்க இருந்து கிளம்புற தேர்ட் டே வந்து கொஞ்சம் டெஸரிங் மழை நல்லா இருந்துச்சு மழை நல்லா இருந்துச்சுங்க அப்போ வந்து ஆ கொஞ்சம் சூடுல்லாம் தெருல ரொம்ப சில்னெஸ் ஆயிடுச்சு ஆனா டூ டேஸ் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ரொம்ப ஹீட் ரொம்ப அதிகங்க அங்கறது நாங்க இங்க வந்து கிளம்பலான்ட்டு வீட்டுக்கு வரப்போ வந்து நாங்க வந்து யூஸ்ல்ல கொஞ்சம் பண்ணம் போ
ஆ டிராவல்லாம் நல்லா இருந்துச்சிங்களா ட்ரெயின்ல இல்ல சம்மருங்கறனால ஏதோ கூட்டமா இருந்துச்சா
இல்ல இல்ல நால பிசாம ஸ்டார்ட் ஆகுறக்கு முன்னடிய ஆமா ஆமா ஸார்ட் ஆகற முன்னாடி போயிட்டு இருக்காங்களா அதனால கொஞ்சம் அங்க அதெல்லாம் தெரியல நல்லாவே இருந்துச்சு அங்க டிராவலிங்லாம் அங்கதான் கொஞ்சம் சூடா இருந்துச்சு அப்புறம் அங்கல்லாம் அங்கயே நம்ம போய் சமைச்ச சரிதானா சாப்பிடணும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாத்திரம்ல்லாம் எடுத்துட்டு போலங்க மேடம் அங்க வந்து நாங்க ஆ வாங்கணும் பாத்துிரோம்
சமச்சி சாப்பிடுவீங்கன்னா அப்புறம் எப்படிங்க மேடம்
சமைச்சு தாங்க மேடம் சாப்பிடுவோம் அப்பறம் வே ற நம்ம இங்க இருந்து போய் கடைலயெல்லாம் சாப்ட்டா செட் ஆகாது ஆ
திங்ஸ் எல்லாம் நான் கேக்றேன் எப்படி என்னான்ட்டு
ஹலோ
ஓ அப்படிங்களா சேரி சேரி அந்த இதுல இருக்கா சேரிங்க மேடம்
எல்லா ரூமுகளிலும் வந்து அடுப்பு இருக்கும் நாம அடுப்பல சமைக்கிறதா சமைக்கலாம் அப்படி இல்ல என்ன ஒன் ந்து கேஸ் சிலிண்டரோட வந்து ஒரு மணி நேரத்துக்கு நூறு ரூபாய் இரநூறு ரூவனு சொல்லி
ஓ அப்ப நம்ம வீடு மாரியே தான் ஏங் மேடம்
ஆமா ஆமா வீடு மாரியே வந்து சமச்சுக்லா ஆனா அதுலயெல்லா நெறய வந்து இது பண்றாங்க மேடம் இது ரொம்ப ஏமாத்துறாங்க எந்த டைம் போய் அத கொஞ்சோ நாங்க பாத்தோ ஏன்னா வந்து ஒரு அடுப்பு நாங்க வந் து ம் அவுங்களே வந்து அடுப்பு வந்து குடுக்குறாங்க சமைக்கிறக்கு அந்த அடுப்பு வந்து எங்ளால சமைக் கே ஒரு மண் நேர்த்துல நாங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு தக்காளி சாப்பாடு மாரி வெக்லா சொல்லி பிளான் பண்ணி வெச்சோ அந்த ஒரு மண் நேர்த்துக்குள்ள அந்த ரைஸ் வேகவே இல்லைங் மேடம் சாப்பாடு வேகறக்குள்ள அந்த ஒன் மண் ஒன் அவர் அவுங் குடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அப்பறோ பாத்தீங்ன் னா அ அ அ ஒரு மண் நேரத்துக்கு மேல போச்சுன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்ட்டாங்க போல வாடக அடுப்புக்கு ஆனா அடுப்பு ரொம்ப ஸ்லோவா எரியுதுங் மேடம் எங்களுக்கு வந்து போயிருக்குங்களா புதுசு
ஓ நீங்க புதுசா போய் இது பண்ணீங்களா இல்ல சிலிண்ட்ருக்கு ரொம்ப ரேட் ட இருக்கற மாரி இருக்கே அதா கேட்டே நார் யூஸ்வலாவே இதே ரேட்டு தான்ங்களா இல்ல எப்புடி
புரியலைங்க
இல்ல நீங்க மொதல்ல போமோ போயிருக்கீங்கள இதுக்கு முன்னாடி
ஆஹ் போயிருக்கோ போயிருக்கோ அப்பயே வந்துட்டு நம்ம பேஸ் நம்ம ரூம் எடுக்கறத பேஸ் பண்ணிதா அப்பயே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா அப்ப வந்து ரூம் வா டாதீங்க கேக்குதுங்களா
கேக்குதுங் மேடம் கேக்குதுங் மேடம்
அப்ப வந்து நம்ம ரூம் எடுத் ஆ ரூம் எடு க்ரோல்ல ரூம் எடுத் கிறதுல வந்துட்டு நமக்கு வாடகைக்கு வந்து கொடு ப்பாங்க அதுல வந்து கம்மியா தாங் மேடம் வரும் ஃபிப் ருபீஸ் சிக்ஸ்ட்டி ரு ஸ்ந்தாங் மேம் குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நாங்க போன ரூம்ல வந்து அவுங்க அடுப்பு வச்சுட்டு இல்ல அதா இப்ப நாங்க போன ரூம்ல வந்துட்டு அடுப்பு எல்லா வெக்கல அவங்க நம்ம தனியா வாங்கற இப்பமே அவுங்க தனியா வச்சிருந்தாங்க பக்கத்துல அப்புற நாங்க நெக்ஸ்ட் டே என்ன பன்னன் கேளுங்க நெக்ஸ்ட் டே போயிட் ங்க அந்த வெளிய எல்லா பாத்ரோ அடுப்பு எல்லாமே மொத்தமா விக்கிறாங்கன்னு ஒருத்தவுங்க எங்க ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கவுங்க வந்து சொன்னாங்க அவுங்க வந்துட்டு இந்த ரூம்ல இருக்கவுங்க மட் வாடகைக்கு எடுக்கல நாங்க ஒரு அடுப்பு வாடகைக்கு எடுத்துட்டு வந்து ஒரு நாள் வாடகைன்னா ஐநூறுபா அப்படின்னு நாங்க வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அது வந்து நாங்க இங்க இருக்கோ மூணு பேரு நாங்க எங்களுக்குள்ள காசு சேர் பண்ணி நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோ
ஆமாங்க மேடம் இது பரவாயில்லையா இருக்கே நீங்க ஒரு மண்நேரதுக்கு எரநூறுபா குடுக்குறக்கு இது பரவால தானுங்க மேடோ ஒன் டே ஃபுல் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்ல
ஆமா ஆமா பரவாயில்லைங்க ஐநூறுபாதா அப்ப நாங்க என்ன பண்ணோ நாங்க போய் அங்க போய் அவுங்க எப்டி இருந்தோ சொல்லலைங்க எங்குளுக்கு யாருமே சொல்லல அதா அது எதையு சொல்றாங்க அவுங்க சம்பாதிக்கிறதானே பாப்பாங்க அதுக்கப்புறோ நாங்க போய் எடுத்துட்டு வந்து து எடுத்துட்டு வந் வந்து நாங்க சமைச்சிட்டு நாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க வந்துட்டு சிக்கன் கிரேவி வெச்சு ஃபிஷ் ஃரை வெச்சு ரசோ வெச்சு அ ஃபிஷ் கொழம்பு வெச்சு சாப்பாடு வெச்சு எல்லாம் வெச்சு ஒரு மண்நேரோ ஒன்றரை மண்நேரோ சமைச்சு முடிச்சுட்டோங்க மேடம் எங்குளுக்கு அப்புறோ ரண்டு மூணு ஃபேமிலி வந்தாங்க மூணு ஃபேமலிக்கோ குடுத்தோம் சமைக்கிறதுக்கு ஆ குடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் நாங்க நைட்டுக்கு இருந்த பேலன்ஸ்லா சூடு பண்ணி எடுத்துட்டு அடுத்த அடுத்த நாள் காலைல வந்து காலைலக்கி டிஃபன் சமச்சிட்டு மதியத்துக்கோ சேத்து ஒரே சாப்பாட சமைச்சு வெச்சுட்டு அதுக்கப்புறோ நாங்க காலைல பத்து மணிக்குலா கொண்டு வந்து குடுக்க சொன்னாங்க பத்து மணிக்குலா போய் குடுத்துட்டோ பத்து மணிக்கு அடுப்பு குடுத்துட்டோ மதியோ லஞ்சு சமச் சாச்சு ஐநூறுபாதா ஒரு நாள் இன்னைக்கு எடுத்தேன்ன அடுத்த நாள் அதே டைமு குடுக்கணோ
ஆ டைம் கற்டா பத்து மணிக்கு எடுத்தோம்னா அடுத்த நாள் பத்து மணி
ஆமாங்க அப்டி போய் குடுத்துட்டோ
சர்ச்சு ஓகே இந்த மேரி ஸ்டே பண்ணிக்லா அப்றோ கடலால்லா எப்டிங்க மேடம்
கடல்லா சூப்பரா இருக் மேடம் வெளையாடறது
ஓ சரிங்க
ஆ கடல்லல்லா போய் வெளாண்டாங் மே அங்கெல்லா என்னன்னா முதல்ல கல்லோடு
ஏனா அ
பாமால இருக்கால மலையில வெரு பூச்சிலா வரும்னு சொன்னாங்கனு சொல்றாங்கதா அதுக்கு வந்து அவுங்களே வந்து மொதல்ல நமக்கு தெரியாது அவள பாதுகாப்புக்கலா ஆள் ருக் காது இப்ப வந்து ஒரு ஒரு பாட்டிஷன் பாட்டிஷனா கடல பிரிச் டாங்க மேடம் பிரிச்சனால நம்ம எவ்ளோ தூரோ போற போறதுக்கூ அவுங்க அளவு வச்சிர்க்காங்க அதுக்கூ நாலஞ்சு செக்யூரிட்டீஸ் வச்சிர்க்காங்க அது மேல அங்க போவே உட மாட்றாங்க மேடம் ஆனா நல்லாருக்குங் மேடம் அது
அது நல்லதாங்க
ட்டு அத பாட்டிஷன் மாறி போட்ருக்காங்க கல்லு கல்லா கல்லு கல்லா வச்சிருக்க எட்த்துல போய் நின்னு ம் பாக்கலா பாக் லாங் மேடம் நல்லா இருக்கூ நல்லா வியூ நல்லா இருக்குங் மேடம் பாக்கறக்கு பாக்கறக்கு அப்றோ வந்துட்டு ஊட்டி போய்ருந்தங்க மேடம் ரெண்டு நாள் போய் ஸ்டே பண்ணிருந்தோ அங்கதா நெறய எடோ சுத்தி பாக்குறக் குள்ள இருக்குலைங் மேடம் பார்க்கு அந்த மாறி நெறைய இருந்துச்சுங் மேடம் ரெண்டு நாள் தங்கியு பாக்குறக் இருக்கு நாங்க
அ நல்லா சுத்தி பாத்தீங்ளா நல்லா சுத் சுத்தி பாரு பாத்திங்களா
சுத்தி பாத்தங்க மேடம் ஆ நல்லா சுத்தி பாத்தங்க மேடம் ஃபளவர் ஷோக்கு முன்னாடியே நாங்க போயிட்டோங்க மேடம் பிளவர் ஷோ நாங்க பாக்கல பிளவர்ஷோ இப்டி இந்த மந்த் எண்ட்ல தான் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க
ஆமா ஆமா ஆனா உங்களுக்கு அது ரொம்ப கூட்டமா இருக்குப்போ ஆஹ் கூட்டமா இருக்க போய் பாக்க முடியது இல்லைங்களா குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு
உம்
ஆஹ் ஆமாங்க மேடம் அப்படிதான் சோ சொன்னாங்க நாங்க ஃபளவர் ஷோக்கு போல
சேரி சேரி மேடம் இப்ப நியூஸ்ல எல்லா காட்னாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சப்போட்டா அப்பவே அப் அவ்ளோ கூட்டா இவ்வளோ கூட்டம்னாலே நா ரெண்டு நாளுங்கும் போது எங்க இருந்தாலும் மக்களா ஆப் அப்படி வருவன்னே தெரியல
ஆ ஆமாங் மேடம்
கொடைக்கானல்
இல்ல கொடைக்கானல் எல்லாம் போனது இல்லைங்க மேடம் ஆ கேக்குதுங்க மேடம் உங்களுக்கு கேக்குதுங்களா கொடைக்கானல் எல்லாம் போனதுல போமோ ஊட்டி தான் இப்ப போயிட்டு வந்தோங்க கொடைக்காநல்லா போனதுல ஆன இப் என்னங்க லீவ்வுட்டா மலை பிரதேசம் அந்த மாதிரி போணுமுன்னு தாங்க வர்க்கியா ஆ வாங்கிட்டு வந்த மேடம் ரொம்பநிறையா வந்து அந்த இதுல ஹில்ஸ்ல கிடைக்கும் இருக்கிற போ வந்த வரைக்கு சாக்லேடு அதெல்லாமே
ம் அப்புறங்க இந்த பட்ட கிராம்பு ஆ அதெல்லாம் வாங்கனீங்களா
ஆஹ்ஹ அதெல்லாம்ப்பா
அங்க அதெல்லாம் நல்லா இருக்கும்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் பஸ் பஸ் ஸ்டாண்டு கிட்டே விப்பாங்களாமா வந்து குடுப்பாங்க நல்லா ஒரிஜினலா இருக்கும் குன் சொல்லி கேள்விப்பட்ருக்க அதா செரி வா வாங்கனீங்களே
அப்படிங்களா அப்படி எதுவு பாக்கலீங்
கிள்ளைங்களா அஹ் நல்லா ஒரிஜினலாவே இருக்குமாமா அ களுக்கு முன்னாடியே எல்லாம் கண்ணுமுன்னாடி வெச்சிருப்பாங்களா ம அ வெச்சிருப் பாங்க அப்ற இந்த பீட்ரூட்டோட கீர அஹ் கேரட் டோட கீர அதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா கெடைக்கு அப்டின்னாங்க அதெல்லாம் மே நல்லா சூப்பு மாரி வெச்சு ஸ் குடு ஜம்ன நா இல்லாதுங்களாமா இல்ல பொரியல் வச்சு சாப்பிட்டால் நல்லதுங்ளாமா அஹ் அங்க இருக்கவுங்ள அதுதா ரெகுலர ஆஹ் யூஸ் பண்ணுவாங்களாமா
ஓ ச்சரி ச்சரிங்க மேடம் இல்லைங்க மேடம் இல்ல
ஆஹ் சேரிங்க மேடம்
சேரிங்க மேடம் பேஸ்லாங்க மேடம்
ஆஹ் சேரிங்க மேடம் கூப்பறங்க மேடம் ஆஹ் சேரிங்க செரிங்க